பேசலாமா
ஆ பண்டிகைல்லா வருது நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ஆ வீட்ல கிளீன் ப சுத்தம் பண்ணிட்டுருக்க வீட்ட சுத்தம் பண்ணிட்டுருக்க
ஓ அப்டிங்களா ஆமா பண்டிகையினாலே ஒரு முக்கியமான வேல பாத்தீங்கன்னா வீடு முழுக்க நம்ம ஒட்டடை அடித்தல் இந்த அனைத்து துணிகளையு துவைத்து காய வைத்து அத மடிச்சுட்டு அதுலயு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பயன்படுத்தாத நீண்ட காலமா இருக்கறது துணிங்களைல்லா தனியா பிரிச்சுடுறது புது ஆடைகள துவைத்து காய வைத்து இத அவரு பீரோல்ல மடிச்சு வக்கிறது இந்த மாதிரி நறைய வேலைகள் இருக்கு தான
ஆமா பண்டிகைனாலே அந்த மாரி வேலைகள் தா அதிகோ நம்மளுக்கு
ஆ சரியா சொன்னீங்க இந்த முற நா கூட என்ன நனைச்சிட்டு இருக்கன்னா நமக்கு ஒரு சில ஆடைகள் எடுத்து நமக்கு பத்தாம இருக்கு அப்டி இல்லன்னா நீண்ட காலமா அது நமக்கு கலர் புடிக்கல ஏதோ ஒரு காரணத்துனால போடாம வச்சிருப்போம்ல அந்த மாதிரி ஆடைகள கூட பண்டிகை காலத்துல பிரித்திட்டு யார என்னோ நம்ம குடுத்தா வாங்கிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவோ எல்லாத்து இ இல்லாதவுங்களுக்கு குடுக்கலான் நனைச்சிட்டே இரு
ஆமா நா முன்னாடியிலந்தே அப்படிதா பண்ணுவ பசங்களுக்கு இப்போ இந்த வருஷோ எடுக்கற ட்ரெஸ்ஸ அது போடாமலே வச்சுருக்கறதுனால ஆ திரும்ப ஒரு ரெண்டு மாசலயோ மூணு மாசத்துலயோ பத்தாம போயிடுறது அதனால பக்கத்துல இருக்க ஆ சின்ன பசங்களு க்கு குடுத்துடுறது வாங்கிக்கிறவங்க மாரி இருக்கவங்களுக்கு குடுத்துடுறது நம்ம எவ்ளோ வெல போட்டு டிரெஸ் எடுத் எத்தாலும் பசங்க வீட்ல இருக்கும் போது இந்த காட்டன் துணிங்கள தான் போடுற துக்கு ஆசப்படுறாங்க மத்த வேற எந்த துணிங்களுமே புடிக்க வேற எந்த துணிகங்களுமே வீட்ல இருக்கும் போது போடுறதுக்கு புடிக்கல
ஆமா சரியா சொன்னீங்க அவங்க புடிக்கல போட மாட்டாங்க வண்ணம் புடி க்கல பல காரணங்கள் இருக்கு அடுத்தன பண்டிகைனாலே பகிர்ந்துக்கிறது தானே
ஆமா
ஆ பண்டிகைகள பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உணவு தான நம்ப வந்து பலகாரங்கள நா ஒரு வார த்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டு புடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம அலுவலத்தில வேல பாக்கிறவங்க மாரி நறைய பேருக்கு தனித்தனியா ஒரு பாக் சு வந்து பலகாரங்கள்லா செஞ்சு எடுத்து வச்சருவா குடுக்கருத்துக்காக
ஆமாம நான் கூட அப்டித்தான் பண்றது இங்க ஆமா இப்ப பசங்க கூட வ ஆ படிக்கிற பசங்களோடல்லாம் நான் கொடுத்து விட்டுறது ஸ்வீட்ஸ் எல்லாம்
ஆமா உங்க விஜய்
ஆ
பண்றது அத மாதிரி ஒரு முகத்தச்சில தான் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது தான
ஆமா அப்டிதா செய்யறதுனா பசங்களுக்கு இப்ப பிறந்த நாள்ல்லாம் வரும்போது கூட நான் வந்து வீட்ல கொண்டாடுறத விட அநாத ஆசிரமத்துல போய் சாப்பாடு குடுத்துட்டு வர்றது எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கும்
ஒரு நல்ல விஷயம் தான் நானுமே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவது
ஆமா இல்லாத ம் இல்லாத பசங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யற மாரி நினைக்கிற ஆள் நானு
செய்ணும் ஆர்வம் இருக்கும் ஆன சில நேரங்கள வீட்ல நீங்க உதகரமா ஒரு பிறந்த நாள் விழானு பாப்பீங்க றது வீட்டிலயே ஏற்பா டு இந்த மாதிரி நான் பண்ணாம விட்டுறேன் அது ரொம்பவே தவறு நினைக்கிறேன் இனிமேல் பார்த்தா இல்லாதவங்களோட அப்ப போய்ட்டு நான் நிச்சயமா ஒரு பிறந்தநாள் விழால்லாம் கொண்டாடுறேன் இது நல்ல யோசனையா சொல்லிருக்கீங்க
கண்டிப்பாமா நம்ம இல்லாதவங்களுக்கு செய்யறது வந்து கடவுளுக்கு செய்யறது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு செய்யறதை விட இல்லாத கொழந்தைங்களுக்கு செய்யறது நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம் நம்மளோட குழந்தைங்கள அந்த புண்ணிய காப்பாத்தும் கண்டிப்பா
சரியா சொன்னீங்க சமீபத்துல நடந்த ஒரு பொங்கல் விழாவில் கூட நாங்க என்ன பண்ணோம்னா அவங்கவுங்க வீட்ல தனியா பண்ண வேண்டாம் எல்லாரும் ஒற்றுமையா பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு சேர்ந்துடாங்க எங்க தெருவுலயே ஒரு பொதுவான இடத்த தேர்ந்தெடுத்து அனைவரும் ஒன்றாக வந்து பொங்கல் வச்சோங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எல்லாரு ஒன்னா கலந்துரையாடி கிட்டு பொங்கல் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் அந்த சமையல பாக்குறதா இருக்கட்டு போ
சமயமான கலர் எல்லா அடிச்சதாக இருக்கட்டும் அந்த இடரை ஏற்பாடு செய்யறதுக்காக விவிதமான தோரணங்கள்லா கட்டி பல விதமா மகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரியான அனுபவ உங்க உங்களுக்கு எதேனோ வே தா
அது படிக்கும்போது பொங்கல் கொண்டாடுனதுதா மத்தபடி இங்க எங்க ஊர் சைடு அந்த மாரி சேந்து பொங்கல் வச்ச மாரி அனுபவல்லா கெடையாது எங்க ஊர்ல திருவிழா நடக்கும்போது நல்ல நல்ல உற்சாகமா இருக்கு ந்து நல்ல பயங்கரமா ம் இது பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க திருவிழா இங்க நல்லா பயங்கரமா கொண்டாட்டமா இருக்கு பக்கத்துலே பக்கத்து ஊர்ல இருக்கவங்கல்லா வருவாங்க இங்க திரௌபதி அம்மன்ங்கிறதுனால
ஓ
சரிம்மா வேற எதவும் பேசலாமா
நம்ப படிக்க அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற பண்டிகைகள்லயுமே வந்துட்டு நம்ம அனைவரிடமு ஒற்றுமையா இருப்பது